ஹலோ
சொல்லுங்கங்க என்ன பண்றிய
இந்தா துணி மடிச்சுக்கிட்டு இருக்கே வேலை தே
சேர் சேரி சேரி சேரி ஆனா எப் எப்படிதே அந்த துணி மடிக்கிற வேலைய இவ்வளவு இதா நீங்க இப்ப என் பண்றீகன் தெரியல
அப்புற என் மயன அனுப்பி விட்டுட்டா எனக்கு வேல வேல முடிஞ்சச்சு சும்மா தானே உக்காந்துருக்கனு
ம்
பீரோல் சுத்தமா இருந்தா தா தூக்க வருது என்னன்றது
சை சை நா எங்களுக்கெல்லா சுத்தம் இந்த நீட்னஸ் இதெல்லா சுத்தமா வராது நாங்க வந்து குப்ப மேடு மாதிரி போட்டு வச்சிருப்போ
சேலைல்லா மடிச்ச மடிப்பா அப்டியே இருக்கு எடுக்கிறதே இல்லையா அதனால சும்மா கொஞ்ச விழிச்சிட்டு மடிச்சு பாக்கலான்னு
சை என்னங்க ஹேபிட் இது ஏன்னா இதுல ஒண்ணு கூட வரமாட்டேங்குது
மடிக்கிற வேலைக்கு கூப்பிட்டாவாது மடிக்கிற வேலை கூப்பிட்டாவது போலான்னு இருக்கேங்க்கா
ஆனா எனக்கு நா அழுக்குபடாமே செய்ற ஒரு வேலை அப்டின்னா சமைக்க க்கிரது தாங்க
ஆ எனக்கு அது அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் வராது வே த்து வடியு உள்ள போனாலே
அதே மாதிரி செஞ்சாலு நீட்டா செய்யணு ஆ டேஸ்டா செய்யணு இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்டின்னு அதுலதா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரு
ம்
மத்த எதுலையுமே இன்ரெஸ்ட் இருந்தா பாருங்க காலல்லா எழுந்திரச்சு பாய் கூட எங்க வீட்ல சுருட்டல பெட்சீட் மடிக்கல
ஏ என் மயனுக்கே நா மடிக்க சொல்லி் கொடுத்துட்டு இருக்கே என்ன இப்டி இருக்கிய
அட பாவியலா நீங்கல்லா மனிசியா
தலகாணி எடுத்து அதுல வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருப்பா முடிஞ்ச அளவுக்கு போறுவ உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மடிப்பான்னு சொல்லி் குடுத்துக்கிட்டு இருக்கே
ஏங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது சொல்லி கொடுத்தா கொடுக்குறாருனுதா சொல்லுங்க என் மகளையு அனுப்பி விடுறே உங்க வீட்டுக்கு
துணி மடித்தல் கிளாஸ் சொல்லி் கொடுக்கப்படும்னு எழுதிடுவோ போடு வச்சுருவோ
பிரிட்டத அவளா அவளா பாக்க என்னைய இந்த அத்த மாரி எதுவுமே மடிக்க முடியாது
ல்லா எடுங்கங்க
எடுக்கலா இருந்தே நெனைச்சா திறமை எல்லா நாங்க நெறைய வச்சிருக்கோ
சரி என்னங்க அந்த டியூஷனுக்கு வந்து சிக்ஸ் ஃபிப்டி கேக்குதுங்க ஒர்த்தா இருக்குமா
அதுதாகா நானு யோசிக்கிறே
கீல அனுப்புறதுக்கு அங்க அங்க ஒருத்தா இருக்குமான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு
ஆரம்பத்துலயே பயம் காட்டியிருக்கணு நால என்மயன படிக்கலைன்னா அவ்வளோதான்னு பய காட்டவு இப்பல்லா எனகிட்ட உக்காந்தா நா அவ படிச்சு முடிச்சுட்டு தா எந்திரப்ப
இல்லங்க அப்டி இல்ல இப்ப நானு வீட்ல நா இப்ப இது டியூஷன் லீவு நீ இல்லாட்டியு அப்டின்னா அது மாதிரி உட்கார வச்சிடலா நானு ஏன்னா மற்ற பிள்ளைங்களை பாக்கறதுனால இது ஈஸியா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அவங்களோட இது சேர்ந்து விளாட ஆரம் மிச்சுடுது
ஆமா உங்களுக்கு அது ஒரு பிரச்சன
ஆமா அதனால என்ன
செரி எப்ப எப்ப எக்ஸாம் வரு
தேங்கா குடுக்கணுன் நெனைச்சே உங்க அண்ணன்ட்ட மறந்துட்டே தேங்கா இங்கேதா இருக்குது
எக்ஸாம் எப்பக்கா வரு
என்ன எக்ஸ்
நெனச்சே காப்பரிட்ச்ச அரப்பரி பரிச்ச இந்த மாரி உள்ளது இப்பனி இது வருமா மிட்டம் வரு
மிட்டம் வரும் ஃபர்ஸ்ட்டு மி ட்டம் ஜூலை லாஸ்ட்ல இல்லன்னா ஆகஸ்டு ஸ்டார்ட்டிங்ல வரு
நா போனேன்னு வைங்களே அங்க உள்ளதுகல்லா அப்டிதே சூப்பரா பேசுங்கங்க நா தே இப்ப போ முடியாமலே போயிடுச்சு இல்லன்னா ஹிந்திலருந்து எல்லாத்துக்குமே விசாரிச்சு இந்த ஆப் பபு ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காக அழகா போ போய் எல்லாம் பண்ணிட்டு போக முடியாமல் வீட்லயே கடக்கறதுதா இப்ப பெரிய பிரச்சன ஒரு வண்டிகிண்டி வாங்குங்களே கூட்டிட்டு போலாம்ல என்னய
ந வாங்க வா அது செரி நானே இருக்கிற வண்டிய அந்த ஓட்டைய சரி பண்ணுறதுக்கே பத்தாயிரொ இல்லாம உக்காந்துருக்கே
புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்குங்க லோன் போட்டு
ஆ யமா ஏற்கனவே நகைஃபுல்லா அங்க அடகுல கடக்குதா
டே லோனா ரொம்பல்லா லோன் வராதா
ஏங்க நா ஹவுசிங் லோனு போடனுன் ப்ளான் பண்ணிக்கிட்ருக்கே நீங்க ரெண்டாயிரந் தானா அதுக்கே பத்தாயிரம் போயிரும் என்ன பண்றதுன்னு தெரியாம மு
ஓ ஒன்ற வருஷொ ரெண்டு வருஷொந்தே அது ஓடிடு
அது ஓடிடரு நா சமாளிக்கணு வீட்
ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு தொடங்கி ஏழு மாசொ ஆயிடுச்சு
ம்
ஏழு மாசொ ஆகறது எப்
எனக்கு ஒரு டவுட்டுங்கப்ப எனக்கு ஒரு டவுட்டு இப்ப நா ஹவுசிங் லோன் போட்றேன்னு வச்சுக்கோங்களே
ம்
இப்போ ஒரு பத்து லட்சம் நா போறேன் பதினஞ்சு லட்சம் போறேனு வச்சுக்கோங்க அது வந்து ப்ப அத வந்து முடிக்கிறதுக்கு நா ஒரு பத்து வருஷொ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க பத்து வருஷத் போரேன் ட்யூரேஷன்னு வச்சுக்கங்க ஏ அப்டில்லா
அவுக சொல்ற வருஷொந்தே நீங்க போ சொல்ற வருஷம்லா கெடையாது
இல்ல இல்ல ஆப்ஷன் குடுப்பாங்களா அந்த வருஷ கணக்கு ஆப்ஷன் குடுப்பாங்களா அதுல எந்தக்கா எவ்வளவு அமௌன்ட்டு நம்மளால கட்ட முடியுதோ அவ்வளவுதே நம்மள்ட்ட வந்து இது பண்ணுவாங்கலா இப்ப எங்க அண்ணி இருக்காகல்ல அவுங்க வந்து ஹவு இது லோன் போட்டாங்கல்ல ஹவுசிங் லோன் போட்டு இருக்கு சரியா
ம்
ஏன் வீட்டுக்கார் பேர்லதா போட்ருக்காங்க மாச மாசம் பதினேழாயிரங் கட்றாங்க பதினஞ்ச
ஆ ஆ
புரியிதா அவுங்க வந்து இ இருவதுல இருவத்தி மூணு லட்சம் போட்டாங்க
என்ன பண்ணலாங்கிறிய நீங்க
நா வந்து கம்மியா தா போட்றே அமௌபா லோன்னு அவுங்க இருவத்
சீக்கிரோ சீக்கிரோ முடியுன்ற பே கேக்கிறியலா
சீக்கிரம்ல்லா முடிக்க முடியாதுங்க சீக்கிரம் முடிக்கிறாருந்தா நா சம்பளத்த முழுசா வாங்கி போடணுங்க நம்ம இங் அங்கட்டு இங்கிட்டு எல்லா சைடு இழுத்து வச்சிருக்கிறோ நம்ம எப்டி பத்து நமக்கு
அதே யோசனதா எனக்கு ஓடுது எல்லா சைடு இழுத்து வச்சிட்டு தோ ஒண்ணுமே பண்ண முடியாம உக்காந்துட் இருக்குற மாரி இருக்கு
ம் அதனால இப்ப லோன் லோனு இப்போ பத்து வருஷோ போடுனா ஆ
அழகா வந்து உக்காந்துந்தாரு ம்மா எனக்கு ஒரு பதினஞ்சாயிரோ நீங்க குடு போனு அப்டின்னு சொல்லி எதுக்கினு கேட்டே நாயே தரனு கேட்டே அப்டின்னு சொன்னாரு ஏங்க கட் கட்ட வேண்டிய கடனெல்லா இருக்கு நாதே எல்லா கடனு முடிச்சட்டனே இத என்ன புது கடனா இருக்கு அப்டின்னுச்சு
புதுக்கடன் இல்லைங்க நீங்க ஸ்கூலுக்காக ஏ நகையை வாங்கி வச்சீங்கல்ல அதுக்கெல்லா குடுக்கவே இல்லன்னு சொல்லுங்க அந்த கடன் உன்ன பாக்கி இருக்கு அ
ஏ ஏன் கடடுனு சொன்னே உன் கடன நீல்ல கட்டணு நீ ஏன் என்கிட்ட சொல்ற நீ எங்கியே வாங்கிட்டு திர்றதுக்கு நா என்ன பண்றது அப்டின்னாங்க ஏ கடன நா தானே அடச்சேன்னாக பாவு நீங்க அழிக்கிற வரைக்க உங்களுக்கு நாங்க ரொம்ப செலவு குடுத்துக்கிட்டு இதெல்லா பண்ணிக்கிட்டு இல்லாம கடன் கரைக்கட்டு பாவோ அப்டின்னு ஒரே எண்ணத்துலயே இருக்கட்டுனு நா வச்சிருந்தேன்ல்ல
ம்
அதனால பேசுவியே அப்டின்னு சொன்னே
ம் ம் ம்
ரொம்ப பேசாத நா ஒழச்சே நா கட்டுனே அப்டின்னு சொன்னாரு
சேரி இப்ப பாஞ்சாயிரோ கெடைக்குமா கெடைக்காதா
கேளுங்க அப்ப நா ஒழைக்கிலங்கிறல்லா நா ஒழைக்கட்டுமா அப்டின்னு கேட்டே போ யார் வேணா னா அப்ப ஏ வேலைய நீங்க பாருங்க மையன ஸ்கூல்ல அனுப்புங்க படிக்க வைங்க வீட்ல இருங்க நா போய் ஒழைச்சி ஏ கடன கட்டிட்டு வந்துட்டு சொல்றே அப்றோ நீங்க வேலைக்கு போங்க
ம் ம் ம் ம் என்ன சொன்னாரு
சாப்பிறதுக்கெல்லா எனக்கு ஒர சிறுச்சுக்கிட்டு எனக்கு வாரோ ஐநூறு ரூவா மட் டு குடு நீ என்ன சொல்றியோ கேட்டுட்டு நா வீட்ல இருக்கே நீ வேலைக்கு போ ஆ வாரோ ஐநூறு ரூவா எதுக்குன்னு தெரியும்ல
தெரிது தெரிது
அத மட்டு தரவா நா பாத்துக்குவ குடும்பத்த
இல்லைங்க இப்ப அவரு வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரோ அப்டிங்கறப்ப ஒரு இருவத்தெஞ்சு நாள் மாச த்துக்கு அவர் போறாருன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரோ வாங்குறாருனு வச்சுக்கோங்களே
நம்ம போனோம்னா அந்த இருவத்தெஞ்சாயிரோ கெடைக்குமா வேல
ஓ அப்டி சொல்லி சமாளிக்கிற அதே வாரோ ஐநூறு ரூவா குடுத்தா போதுமா ரொம்ப கேக்கலையா
ஐநூறு ரூவா பத்தாதுன்னு சொல்ல வேண்டியதான வாரத்துக்கு
ஒரு ரூவா கூட வேணா ஒரு ரூவா எக்ஸ்ட்ரா ஒரு ரூவா கூட தர வேண்டாமா ஆனா வீட்ல நா என்ன வேல சொன்னாலு
அ செய்ராராமா
செய்ராரா அனா நா வேலைக்கு போல நீ போ வேலைக்கு
கணக்கு இடிக்குதேங்க
அட எவ்வள வேணாலு நீ சம்பாரிச்சுக்குங்றாரு
சம்பாதிக்காது ஒங்களுக்கு ஓகேங்க நா எங்க அண்ணன நெனச்சுதா கவலப்பட முடியு உங்கள நெனச்சு கவலப்பட முடியாது
பாவியலா நா என்ன சொல்றம் மொதல்ல என்னைய கேளுங்க நீங்க அப்பறோ பாத்துக்கலா நா எவ்வள வேணாலு சம்பாரிச்சு பணக்காரி ஆயிக்குவா அவுகளுக்கு தேவ இந்த ஐநூ ரூவாயூ உன்னைய மாரி நா எக்ஸ்ட்ரா காசு சம்பாரிக்கறோ நல்லா டிரெஸ் எடுப் போ நல்லா சாப்புடுவோண்லா நா கேக்கல எனக்குள்ள காசு அதே ஐநூருவா எப்பனாலு வார வாரோ அழகா குடு நா பிரஸ்சனயே இல்லாம நீ என்ன வேல சொல்றியோ நா ஜெய்றே நா ஆள்ளு வச்சு செய்றே இல்ல நா செஞ்சுக்கறே அது உனக்கு கவலை இருக்ககூடாது நீங் சொல்லீட்டு போ நா செஞ்சுக்கிறே அத நா பாத்துக்கறே
ம்
போறன்னா ரெடியா இருன்ட்ட எப்பலந்து போறன் சொல்லு நா நின்டர்ற
சேர் சேர் வேலைக்கு அப்ளிகேஷன் குடுத்துருக்கே வந்துரும் சொல்லுங்க
ஒரு பதினஞ்சாயிர கேட்டதுக்கா அப்படின் சொன்னே
இல்லங்க அப்ளிகேசன் இப்பதா குடுத்துருக்கே இன்னு ஒரு வருசத் இல்ல வேல வந்துரும்ன்னு சொல்லுங்கங்க
நா அதயூ சொன்னே சொல்லிருக்கேங்க கூப்படட்டு கூப்ட்டோன்னே நா போவ ஆரம்பிக்குதுன் ஏ அதவிட ஏ வீட்ல இருந்து என்ன பண்ண போற நீம்போ தேடிப்போ போய் எப்ப கூப்புடுவிய என்னன் கேளு
ம் ம் இது மாதிரிதா நீங்க போனிகளோன் கே க்க வேண்டிதான மூனு மாசோ உக்காந்து வேஸ்ட் பண்ணிகளே
எவ்வளோ போராடுன இந்த மூணு மாசோ இன்நேரத்துக்கு ஏதோ ஒன்னு கைல நின்றுக்குமுள்ள காசு
கண்டிப்பா அவர் வேஸ்ட் பண்ணிட்டார் எல்லாத்தையு என்ஜாய் பண்ணதோ இப்ப இதையு பண்ணிருக்கணு அவரு வேலைக்கு
அவக அவ எப்படி போவா அவுகதா இங்க இருக்கற ஐடியால இல்லயே என்ஜாய் பண்ணீரணு அந்த நாள விட்டர கூடாது
ம் ம்
நம்ம கெளம்பணுமுல்ல அப்டின்ற எண்ணம் தானே அதனாலதே ஒ என்ஜாய் பண்ணல
சேரி
ஓ பண்றாக பாப்போ அனா இப்ப எனக்கு பதினஞ்சாயிரத்துக்கு என்ன பண்றதுன் தெரியாம இருக்கே பத்து ருவாயாது மல்லு கட்டி வாங்கிரனுன் இருக்கே என்ன நடக்குதுன் தெரியல
எங்க பத்து ருவா கம்பல்சரி உங்களுக்கு வேணுங்க அஞ்சுருவா கூட ஆப்ஷனல் தெ பத்ருவா கம்பல்சரி வேணுமே
ரெண்ருவா மூண்ருவா வச்சிருப்பே அக்கௌண்ட்டல்லா இப்ப சுத்ரமா பிச்சக்காரியா உக்காந்துருக்கே
இங்கியூ அதே நலமதா
இன்புட்டு பிச்சகாரியா நா ஆனதே இல்ல எங்க அப்பா சிரிச்சுட்டு போறாரு
எதுக்கு சொன்னதுக்கா
இல்லேன் சொன்னதுக்கு அக்கா இருங்க இந்த செகெண்ட் கால் வருது இருங்க இருங்க அடிக்கிரே ஒரே நிமிஷோ
என்னக்கா
எங்க அப்பானோனே எங்க அப்பா அடிக்கிறாரு இருங்க கூப்புறே ஆஹ்